ஹலோ ஆ கேக்குதா சிஸ்டர் உம் அங்க தம்பி பேர் என்னாது
சாய் ரிதவ்
ஆ ஓகே ஓகே நல்ல பேரு தான் அப்புறம்
நியூவா யோசிச்சு யோசிச்சு வைக்கிறதே ஒரு மதர் அண்ட் அப்பாவோட பெரிய விஷயமா இருக்கு
ஆமா அது முன்னாடியில இருந்தே ஒரு கொழந்தை கொழந்த வரப்போகுது அப்டின்னும் போதே ஒரு எக்சைட்மெண்ட்டா வச்சிருப்பீங்கல்ல
கண்டிப்பா செகண்ட் ‌பேபி வந்து ஃபஸ்ட் பேபி பொண்ணு செகண்ட் பேபி எல்லாருக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பொண்ணா பையனா ஒரு ஒரு அணி பொண் பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு அணி பையன் சொல்லுவாங்க
உம் உம் உம்
பொண்ணு தான் வேணும் நெனப்பாங்க ஒருத்தருக்கு பையன் தான் வேணு நெனைப்பாங்க டேய் இருங்கடா எனக்கு பயமா இருக்குடா அப்டின்
அதுதா
ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு மாசோ வரைக்கு அப்டி ஏதுவு பிரச்சன இருக்காது உம்போது மாசோ வந்துட்டா ஏதாவ் ஒரு ப்பரச்சன சொல்லுவாங்க
ஆமா நெறைய கேள்விப்பட்ருக்கே நா கூட
லாஸ்ட்டு ஒன் மந்த்து இந்த அ ஒரு இஷ்யூ சொல்லிட்டாங்க அதனால பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாங்க அதனால எங்கியுமே போகவே முடில ஆமா எதாவ்து கொழந்தைக் கு ப்ராப்ளம் ஆயிடு இல்ல உங்குளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும்ன்னு சொன்னதுனால நாங்க அந்த ஒன் மந்த்து அவ்ளோ பெட்ரெஸ்ட் எடுத்து அப்றோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி தலைவர் வந்தாரு
ம் ம் ம்
அவுரு பொறந்து வரும் போதே ரெண்டு பல்லூ இருந்துது அவுருக்கு
அப்படியா நெஜமாவா இதெல்லா ரொம்ப ரேரு அதிசியம் தா
அ இப் இப்ப வந்து அவருக்கு ஃபிப்த்து மன்த் போய்க்கிட்ருக்கு ஆனா அ ஒரு நல்ல நம்ம ஒரு ஒரு வயசு உம்போது வய்சா அந்த மாதிரி ஏஜ்ல ஒரு குட்டி பல்லு வரும்ல்ல நல்ல வெள்ளையா
ஆமா
அந்தமாரி இருக் இப்போ ஏன்னா பொறக்குறப்போ எகுருதா இருந்துச்சு அந் இந்த பல்லு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு ல்ல அந்த மாதிரி நல்லா எக் கிருக்கு நம்பளுக்கு நல்லா தெரியு ரெண்டுப் பல்லு இருக்கிற ஃபீல் இருக்கு இப்ப அந்த அந்தஸ் சத எடுத்துக்கிட்டு நல்ல வெள வெள்ளையா இருக்கு பல்லு
ம் ஹூம் உம் அஹ் ஆஹ் பரவால்ல லக் க்கி பேபி தா போல கொஞ்ச வித்தியாசமா இருக்கான்ன
ஆமா ஆனா இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா அவங்க அப்பாவு பொறக்குறப்போ ரெண்டு பல்லு இருந்துதா
காதா இருக்குன் நெனைக்கற
ஆமா அஹ் அது யாருமே ஃபர்ஸ்ட் கண்டுபுடிக்கல நார்மலா கொழந்த பெறந்தக்கப்புறம் நார்மலாதா பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு எங்க மாமியார் வந்து பாக் கும்போது அவருகிட்ட சொன்னாங்க
ம் ஹூம் ம்
இங்க பாரு அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்ருந்தா றாங்க
ம் ம்
அப்டி பண்ணுவ என்னனாலு அப்பா மாரியே பைய வந்துருக்கான்னு எல்லாரு ஒரு ஃபீல் இருக்குல்ல
ஆ ஆ கரெக்டுதா அது ஒரு எக்சைட்மெண்ட்தா
ஆமா
ம்
சோ நம்மளுக் கு ஆசையாருக்குல்ல உம்பைய ஒன்ன மாரி இருக்கா ஒன்ன மாரியே கண்ணு
அந்த மாரி சொல்லும் போது இன்னு ஒரு தனி ஃபீல் இருக்கு
ஆ, என்னோட பைய ஒன்ன மாதிரியே இருக்காண்டி ஒன்ன மாதிரியே இருக்கா ப்பா அப்டின்னு சொல்றப்போ நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம்
ஆமா சந்தோஷந்தா
உங்க வீட்ல சின்ன கொழந்தைங்க யாரா இருக்காங்ளா
ம் எங்க வீட்ல சின்ன கொழந்தைங்க யாரு இல்ல, இப்ப எனக்கு ஒரு அக்காதா இருக்காங்க அவங்கள்க்கு இனிமேதா மேரேஜ் ஆகு ஆமா நா தங்கச்சி இ னி அவங்களுக்கு மேரேஜ் ஆயி கொழந்த வந்தா தா கொழந்தல்லா ஆனா வந்து எனக்கு பெரிம்மா பசங்கல்லா இருப்பாங்கல்ல எனக் கு வந்து டுவன்டி டூ
சின்ன பிள்ளயா நீ
ஆமா நா சின்ன பிள்ளை இப்பதா வந்து நானு காலேஜு முடிச் ச முடுச்சுட் ஆமா முடுச்சுட்டு இப்பதா ஒர்க் ஜாயின் பண்ண செரி நமக்கு ஏதாவ்து ஒரு இது இருக்கணு அப்டின்றதுனால தா இந்த மாரிலா அதா நம்ம வந்து ஸ்டேப்ளா இருக்கணு நமக்
நீங்க இயேனிங் ஸ்டார்ட் பண்ணிடீங்கனா உங்ளுக் ஒரு கான்பிடன்ஸ் வரு என்ன இப்போ எங்கிட்ட மேரேஜா ஒரு அட்வைஸ் கே கேட்டாங்கன்னா நீங்க முப் கல்யாணொ பண்ண போ போறீங்க அ என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு வருஷமாவது வேல பாக்கணு ஏனா நா தனியா எல்லாமே அக்காதா ஒரு பேப்பர் வாங்கனு எங்க அக்கா கால் பண்ணுவ ஒரு சிஸர் வாங்கனு எங்க அக்காக்கு கால் ப பண்வ ஒரு பேனா வாங்கன்னா எங்க அக்காக்கு கால் பண்ணுவே
ஆ தெரியிது தெரியிது எனக்கு இப்ப கூட நா மெசேஜ் பண்ணும்போது உங்க அக்கானு தங்கச்சி பேசுவாங்க அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்க அப்டினு சொல்லும் போது அந்த பாண்டிங் எனக்கு புரிஞ்சுது
அது எப்பியுமே அந்த அவளோட நிழல்லே வாழ்ந்த மாதிரி அக்கா அக்கானு இருந்துட்டு இப்போ கல்யாணொ ஆன பெறக் கு அவரு இல்ல நீ ஆ இந்த உலகத்துல தனியா வாழ கத்துக்குணு நீ ஒரு பங்க் போக கத்துக் குனு நீ ஒரு கடைக்கு போக கத்து குனு நீ உன்ன தனியா பாத்து வேனா நா வந்து ஒங்கூட இல்ல நா வெளியூருக்கு வேலைக்கு போறே அப்போ உனுக்கு தேவையான அது ஒனக்கு பிடிச்சத நா கூட இருக்கும்போது செய்ய முடியு ஆனா நா என் கூட இல்லனா என்னால காசு தா தர முடியு அப்போ நீ அத போயிட்டு வாங்கிக்குணு இப்ப ஒனக்கு எனி டைம் நம்ம வீட் வீட்ல மாத்திரை இருக்குமான்னு தெரியாது திடீர்னு உனக்கு தலை வலிது திடீர்னு ஒரு ஜுரம் வருது நீ உன்ன போய் உனக்கு தேவையான தா நீ வாங்க கத்துக்கணு எல்லா டைமும் எல்லாருமே இருக்க மாட்ட ங்கன்னு சொல்லி சொல்லி கூட வந்து வந்து கடைக்கு போனாலும் பின்னாடி நின்னுகிட்டு கேளு வாங்கு காசு கைல கொடுத்து வாங்க பழகு அப்டின்னு பழகி வச்சிருக் கரு நா
ம்
ப்புடி பழகி வண்டியே எடுக்க தெரியாதவ எங்க வீட்டுக்கார எங்குளுக்கு புது வண்டி வாங்கி குடுத்தாரு நாங்க வந்து இப்ப பைபாஸ்ல இருக்கோ பைபாஸ்ல இருந்து நா எங்க வீட்டுக்கு வரணு ஆனா இப்ப அசால்ட்டா போயிட்டு வந்துட் இருக்கேன் ரெண்டாவது மாசமா இருந்தப்போ ஒன்பது மாசம் வரைக்குமே பைக் ஓட்டிட்டு தான் வருவேன் வ ஸ்கூலுக்கு அங்கிருந் வந்து பாப்பா பிக்கப் பண்ணிட்டு மாசமா இருப்பேன் அப்பையும் வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் டெய்லியும்
உம் ம்
ஃபஸ்ட்டுக்கு எப்படி பாத்து பாத்து பொத்தி பொத்தி பொத்தி அப்படியே பொத்தி வச்ச மேகல மாதிரி வீட்ல இருந்தேனோ செகேண்டுக்கெல்லாம் ஒரே ஆ அடாவடி அதுல என்ன ஆச்சரியம்னா ஆஹ நான் வந்து நம்மளுக்கு தெரியுமில இப்போ நம்ம மாசமா இருக்கோன்னு சொல்லிட்டு
ஆமா
மாசமா இருக்கறேன்னு நம்ம செக் பண்ணறதுக்கு நான் வேலைக்கு போயிட்டே இருந்ததுனால நான் லேட்டா தான் செக் பண்ணேன் செக் பண்ணதனால அல நா வந்து இதுக்கு போனேன் இந்த ரோலர் கோஸ்டர் போனே ரோலர்கோஸ்டர் போ போனா இப்பெல்லாம் நா மாசமாவே இருந்திருக்கேன் எனக்கு அப்புறமா தான் தெரியும் அது அ அது வந்து ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சி டெண்டு
அதுதா சொல்லுவாங்கல்ல கடவுள் வந்து இப்போ நமக்கு ஒரு வரோ அந்த மாரி கொடுக் க்கிறார்னா அது கண்டிப்பா அது நமக்கு தா வரோ
அதனால இவன நா ரொம்ப ஸ்பெஷலா பாரப்ப அதுக்கு முன்னாடி நம்ப எப்படீனு தெரியல பட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாசோ ஸ்கிப் ஆன அப்ப கூட ஆ நம்மளுக்கு ஒரு பயோ இருந்து இவுருக்கு வந்து எங்களுக்கு கு எப்பரா இது அப்போ நா வந்து அந்த ரோலர் கொச்ச ரைடுல இருந்த போல த்ரீ ந மூணு மாசோ மூணு நாள் பிரெக்னன்டன்ற மாரி காமிச்சது இது என்னடா ஆது இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு சோ கடவுள் குடுக்கணோ நெனைச் வச்சட்டாருன்னா நம்ம எல்லாலா யாராலையும் தடுக்கவே முடியாது அதனால ஒரு மாரி ரொம்ப கடவுளுக்கு நன்றி கடவுளே என்ற மாரி அடிக்கடி தோணிக்கிட்டே இருக் கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அப்புறோ எங்க அப்பா இந்த நவம்பர் மாசோ இப்பதா தவறிட்டாரு அவரு தவறிட்ட கப்புறோ தம்பி பொறந்ததுனால எல்லாரோ ஒரு வாய போல நா அப்ப மாசமா இருந்த இவங்க வந்து ஜனவரி தா பொறந்தாங்க எல்லாரோ உ கண்டிப்பா உங்க அப்பா தா பொறப்பாரு கண்டிப்பா நீ வேணா பாரு பைய பொறப் கண்டிப்பா நீ வர அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்க இல்ல ஆனா நான் த சி செக்ஷன்றதுனால நா கேட்ருந்த நீங்க வந்து எனக்கு ஆ காமி ங்க எடுத்த ஒடனே காமிங்கன்னு சொல்லிற அந்த அந்த அத் அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் என் வாழ்னாலே மறக்க முடியாது
உம் அது ஒரு பிளஸ்ஸிங் தா நம்ம ஒரு விஷயத்த எழக்கும் போது அது நமக்கு திரும்பி வரு ப்சி அது யாரோட உருவத்துல வந்தாலு பரவால திரும்பி வருபோது அது ஒரு ஹாப்பினஸா தா இருக்கு கண்டிப்பாக
அந்த ஃபீல் எப்டின்னா நம்ளுக்கு கொழந்த பொறக்க போற தே ஒரு தனி சொகோ அந்த ஃபீல் வந்து எனக்கு அவுங்க எடுத் க்கிறா எயா தம்பி எடுக்கு போது எனக்கு ஒரு மாதிரி அவே அழுவுறா அழுவுறப்ப எனக்கு ஒரே கண்லருந்து தண்ணி மல மலன்னு கொட்டுது அதல எனக் கேக்குறாங்க எந்த பேபின்னு கேக்குறாங்க எனக்கு தெரியில கொஞ்சோ நமக்கு மயக் க்க நெலையில இருப்போல அதுக்கப்ரோ அவுங்க நல்லா பாருங்கன்னு சொன்னே பாய் பேபின்ன ஒன்னே எனக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷ
உம் உம்
அது வந்து ஒரு நல்ல ஒரு அம்மாக்கான ஒரு ஃபீல்
உம் உம்
அது ஃபியூட்சர்ல வந்து உங்ளுக்கு புரியு
உம் உம் பரவால்ல இன்னைக்கு நா உங்க கிட்ட பேசி நெறைய வந்து கத்துக்கிட்டே நெறைய விஷயோ வந்து உங்கிட்ட இருந்து கெயின் பண்ணிக்கிறே நீங்ளு வந்து இப்ப புதுசா நம்ம பேசுற மாரி இல்லாம நம்ம ஆல்ரெடி பேசி பழகன மாரியே பேசுறீங்க அது ரொம்ப புடிச்சு இருக்கு ம் ம் நெறைய ந இப்போ நா பேசுறவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ச் மேரேஜ் ஆனவுங்லா ஆ இருக்காங்க அதுமாரி நெறைய பேசுறாங்க இப்ப வந்து நெறைய மாறிடுச்சின் நெனைக்கிறே நெறைய சொல்றாங்க இப்ப நீங்க கூட மாமியார் வந்து நல்லா பாத்துக்றாங்க ஃபர்ஸ்ட்லா சொல்லுவாங்கல்ல கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாரி அந்த மாரி இல்லாம இப்ப ரீசன்டேஸ்ஸா ஆ நெறைய மாறி இருக்கு நெறைய பேர் வீட்டுல நெறைய நல்லது நடக்குது
ஆமா ஆமாப்பா
உம்
சேரி பாத்து
செரி ஆஹ் சேரிங்கக்கா நம்ம திரும்பியும் பேசலாம் உம் சரி பாய்
பாய்பா